ஹலோ தோழி நல்லா இருக்கிங்ளா
நல்லா இருக்கே தோழி நீங்க நல்லா இருக்கிங்ளா
கே தோழி தீவாளில்லா வருது என்ன பண்ண போறிங்க
தீபாவளிக்கு பலகார வேல ஆரம்பிக்கணு தோழி
அப்டிங்ளா உங்கு வீட்ல எப்டி செய்விங்க கூட் டு குடும்பமா இல்ல தனி குடும்பமா நீங்க
கூட்டு குடும்பந்தான் தோழி நாங்க இப்ப கொஞ்ச நாளா பிரிஞ்சிருக்குறோ எல்லாரு இருந்தாலு பண்டிக நாள்ல ஒன்னா சேந்துருவோ சேந்துட்டு எல்லா செஞ்சு பகிர்ந்து எடுத்துப்போ
சேந்துருவீங்களா
ஆமா ஆமா
என்னென்ன பலகாரலா செய்வீங்க எல்லாரு சேந்து செய்வீங்களா இல்ல ஒரு ஒருத்தங்க வீட்டுலயு ஒன்னொன்னு செஞ்சு எடுத்துட்டு போவீங்களா
இந்த அதிகப்படியான வேல இருக்கிற பலாகாரோ மட்டு சேந்து செஞ்சுப்போ தோழி
சேரி
இந்த முறுக்கு புழியுறது ஏன்னா ஒரு ஆள் புழிஞ்சு ஒரு ஆள் எடுத்தா நல்லாருக்கு
ஆமா அ
அந்த மாரி ஒரு ஆள் அ தட்டுனா அதுரசோ எடுக்க இன்னொரு ஆள்ளு நல்லா இருக்கு
அப்படிங்களா சரி மு முறுக்கெல்லா எப்படி செய்வீங்க
முறுக்கு வந்து மாவு மிஷின்ல குடுத்து அரைச்சு எடுத்து வந்துருவாங்க தோழி
அப்டிங்களா ஆ
அரிசி ம் அரிசியோட கொஞ்சோண்டு
ஆ ஆ சரி
அரைச்சி எடுத்துட்டு வந்துருவோ அதுக்கப்புற அதுல டால்டா உப்பு மாவுள கலந்து ஆ சப்பாத்தி மாவுமாரி பசைஞ்சுப்போ எ இதுப் எள்ளுலா போடுவோ
அப்டிங்களா சரி சரி
ஆ இதெல்லா போட்டு பெசஞ்சிருவோ
இந்த காலத்துலதா பாக்கெட்லயே எல்லாத்தையு சேர்ந்து விக்கிறாங்களே அந்த பாக்கெட்டை வாங்கி சுடு தண்ணி ஊத்தி அப்டியே சுட்டு எடுத்தா முறுக்கு வந்துட போது நீங்க இவ்ளோ ரிஸ்க் எடுக் இருக்கிறீங்க
அது அப்போலந்து வளந்த பழக்க அந்த பழக்கத்தை மாத்தாம அத அப்டியே செஞ்சுட்ருக்கோ எங்க பிள்ளைங்க காலத்துல வேணுனா பாக்கெட் வாங்கி ஷ் செய்வாங்க
நாங்கல்லா அப்பல்லா இல்ல மாவு எங்க அத்த அரப்பாங்க இந்தே ஆனா கொ இதெல்லா குலாப்ஜாம்ல்லா பாக்கெட் வாங்கி அது அன்னைக்கு மொத நாளே செஞ்சுருவோ அதிரசம் மட்டும் எங்க வீட்டு செய்யவே தெரியமாட்டேங்குது நானும் வருசவருச கேட்டுட்டுதான் இருக்கே ஒழுங்காவே செஞ்சு தர மாட்டறாங்க அதிரசம் மட்டுமே வரமாட்டேங்குது எங்க வீட்டுல
அதிர்சமாவ மட்டும் எங்க அத்தாச்சி எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க எங்க நாத்தனானும்ல்ல அவங்க அங்கேருந்து மாவு ரெடி பண்ணி கொடுத்து கொடுத்துருவாங்க
சேரி
அவங்க ரெடி பண்ணி கொடுத்த நாங்க தட்டிப்போம் எங்களுக்கும் அந்த பக்குவம் எல்லாம் தெரியாது
அப்படிங்களா ஆஹ் தீபாவளிக்கெல்லா என்ன வழ பழக்க வழக்கம் பண்ணுவீங்க நாங்கெல்லாம் எப்படின்னா காலையிலே எழுந்திரிச்சிருவோம் எந்திரிச்சி இட்லி தோசை அப்புற இந்த சுள்ளியும் வடை அதெல்லாம் முத நா காலையிலதான் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தலையில என் எண்ணெ வச்சு சாம்பிராணி போடுவோம்
ஆமா எங்க வீட்லயும் அதேதான் தோழி முதல்ல எண்ணெய வச்சு படைச்சிருவோம் நீர் விளாவிட்டு எண்ணெய தேய்ச்சு குளிச்சிருவோம் அதுக்கப்புறம் இலை போட்டு பலகாரம் எல்லாம் வச்சு
ஆஹ்
படைப்போம் அந்த வே எண்ணெ வச்சு படைக்கிறப்ப ஒரு வெடிவெப் போ
அப்படிங்களா ஆமா ஆமா எங்க வீட்லயு செய்வோம்
அதுக்கப்புறம் திரும்பி பலகாரம் எல்லாம் வச்சு படைக்கிறப்பையும் ஒரு வெடிவைப்போம் வச்சுட்டு எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோ
ஒரே இலையில
ஆமா ஒரே இலையில எல்லாரு சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு அந்த படத் பச்ச இலைய பெரிய இலையா படைச்சிருப்போம் அந்த முழு இலையில எல்லா படைச்சிருப்போம்
உங்க வீட்டுல மொத்தம் எத்தன குடும்பம் இருக்கீங்க
நாங்க ஏழு பேர் ஏழு குடும்பம் ஆமா ஏழு குடும்பம் இப்ப வந்து எல்லாம் தனித்தனியா இருக் இருக்கிறதுனால அவங்கவுங்க வீட்டுல படைச்சடுறோ படைச்ச முடிச்சதுக்கு அப்புறம் சாந்திரம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வெடி வெடிச்ச ஒரு இடத்துல கொண்டாடுறோ
பரவாயில்ல நல்ல குடும்பம தான் நல்ல கூட்டு குடும்பமாதான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க பொங்கல் நாள்ல எல்லா என்ன செய்வீங்க
பொங்கலும் அதே மாதிரிதான் தோழிஅவு உங்க வீட்ல பொங்கல் வெப்போ அந்த பொங்கல கொஞ்சோ டப்பால எடுத்துட்டு எல்லாரு ஒரு எடத்துலந்து சேர்ந்துருவோ இது நா வெச்ச பொங்கல் நல்லாருக்கா சாப்ட்டு பாருங்க அப்டின் சொல்லி ஒரு ஒருத்தௌங்ளோ பகிர்ந்துப்போ
அப்டிங்ளா எங்க வீட்ல பொங்கல் எப்டி செய்வாங்கன்னா எங்க அத்த விடிய காலைல சூரியனே வந்துருக்காது சூரியனுக்கு தா பொங்கல் வக்கிணு சொல்லுவாங்க ஆனா நானு சொல்லிட்ட ஆனா அவுங்க கேக்க மாட்டாங்க சூரியன் உதயத்துக்கு முன்னாடி ச்சுருவாங்க
அது அவங்க பழக்கமாருக்கோ தோழி அது கொன்னு பண்ண முடியாதுல்லயா அவுங்க
கிற பொங்கல் தானே அது
எங்க வீட்ட பொறுத்தவரியு அது சூரியனுக்கு முன்னாடியே வெ ச்சிருவாங்க சூரிய வர்றதுக்குள்ளே நீங்க சொல்ற மரி விடிய கால்லே விடி கால்லே பொங்கல் வெச்சு படச்சிருவாங்க சூரியன் நாங்க எல்லா பொங்கல் சாப்ட்டு தூங்க போலான்ரப்பதா சூரியனே வருவாங்க
தே தா நடக்கு
ஆ ஆனா இப்ப கல்யாணான கல்யாணாயி நா வந்ததுக்கு ப்டி ஆப்போசீட்டு அவுங்க எல்லா நல்லா தூங்கி ஏஞ்சி சூரியன் நல்லா உச்சிக்கு வர வரி ஒக்காந்துந்து பொறுமியா பொங்கப்பாங்க
அப்டிங்ளா ஆனா எங்க வீட்ல அப்டி இல்ல செல் எல்லார் வீட்லியு அதே பழக்கோந்தா செல வீட்ல மட்டுதா திய காலை பொங்கல் எல்லாரு ல்லாரு வீட்லியு மதியத்துக்கு தா பொங்கலோ ப்பாங்க அது ஒரு எங்க அக்கா வீட்ல எல்லா நோட்டீஸ் குடுத்துருவாங்க இ த்தன மணிக்கி நீங்க பொங்கல் வெக்கிணுன்னு நோட்டீஸ் குடுத்துருவாங்க
ஓ ஓ
ஆ அது படிதா அவுங்க வீட்ல எல்லா அந்த ஊருல உள்ள மக்கள் எல்லாமே அந்த நோட்டீஸ்ல உள்ள டைம பாத்துதா பொங்கலே வப்பாங்க ஆள எங்க அத்த அப்டி கெடையாது சூரிய வரத்துக்கு முன்னாடே பொங்கல் வ ச்சிருவாங்க நா தூங்கி எந்துரிச்சு போய் குளிக்கணு அந்த குளுரு மா அது தை மாசோ மார்கழி முடிஞ்சுருக்கு அந்த குளூர்ல போய் நாங்க குளிச்சுட்டு எங்க அத்ததா பொங்கல் வப்பாங்க இருந்தாலு அவுங்களுக் கொஞ்சோ ஒதவி செய்வே
சேரி சேரி
அது இல்லாம நா கோலோ போடுவோ நா கோல போட்டுட்ருப்ப அவுகப் பொங்கல் வச்சுட்ருப்பாங்க நீங்க என்ன அடுப்புல வப்பீங் ப்புல இல்ல இக்கு கேஸ் அடுப்புல வப்பீங்ளா
எங்ளுக்கு வந்து வீட்டு பொங்கல்னு சொல்லுவோ வீட்டுக்குள்ளயேதா பொங்கல் வப்போ வெளில வைக்க மாட்டோ
அப்டிங்ளா இல்ல இல்ல நாங்க வந்து வெளில வந்து அடுப் பு மொதனாலே எங்க அத்த என்ன பண்ணுவாங்கனா சாணி வச்சு செங்கல் வச்சு அத மொளிவிடுவாங்க மொளிவிட்டு அதுலதா வந்து வெறகு வ ச்சு இந்த பண ஓல சொல்லுவாங்குல்ல
ஆமா ஆமா
சாஸ் த்ரபடிதா ஆனா பொங்கல் வப்பாங்க ஆனா விடிய காலைலே வச்சிருவாங்க
ஓ எங்க வீட்ல அப்டி இல்ல தோழி அ நடு வீட்ல தா மொ பொங்கல் வைக்கிணு அப்டின் சொல்ட்டு கேஸ் அடுப்புலே பொங்கல் வைக்கலா சொல்ட் டு கேஸ் அடுப்புலா கழுவிட்டு அன்னைக்கி அடுப் பு மாடல்லா கழுவிட்டு அ கோ அடுப் அ அடுப்புல கோலலா போடுவாங்க கேஸ் அடுப்ல கோலலா போட்டுட்டு பொட் டு வச்சி வெளக் ந தட் பூ வச்சி வெளக் அந்த எப் எப்படி சொல்றதுனா சம் அ நமக்கு அப்டியே பாக்குறப்ப தெய்வ கலாச்சமா தெரியுதுண்ணுவோல அந்த மாரி ஆக்கிர்வாங்க அன்னைக்கு மட் கிச்சன பாக்க
நா இந்த வருஷம் எங்க அத்தைகிட்ட சொல்லியிருக்கே எனக்கு ஒரே ஒரு ஆசைன் சொல்லிருக்கே நாங்க புதுசா இப்ப வீடு கட்டிட்ருக்கோ எனக்கு வந்து அந்த சூரிய பொங்கல் வந்து வாசல்ல வ சீ அந்த கரும்பெல்லாம் வச்சு வீட்டு வாசல்ல வச்சு பொங்கல் வைக்கணுனு நா சொல்லியிருக்கே அந்த சூரிய வர்றப்ப பொங்கல் வைக் ஆ விடிய கால பொங்கல் வேணான்னு சொல்லியிருக்கேன் என்ன செய்யறாங்கன்னு தெரியல
சரி சரிதோழி ரொம்ப மகிழ்ச்சி தோழி
ஹ சூரிய வெளி ச்சத்துல வைக்கணுனு கண்டிப்பா புது வீட்டுல போய் இந்த தடவை பொங்கல் கொண்டாடனும் நாங்க பொங்களும் அங்கதான் நடக்கும் தீபாவாளியும் அங்கதான் நடக்கும்னு நினைக்கிறேன்
சரி ரொம்ப சந்தோஷம் தோழி நல்ல விதமா
ம் ஆமா தோழி எனக்கு இது ஒரு ஆசைதா எங்க அத்தைட்ட இந்த தடவ மட்டும் எனக்காக விட்டு கொடுங்க சூரியன் வர்றப்ப பொங்கல் வைக் வைக்கலாம்அப்டின்னு சொல்லிருக்கே என்ன சொல்றாங்கன் தெரியல அவங்க பழக்கத்தை மாத்திக்குப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியல
பெரியவங்க பழக்கத்த மாத் த்ரது டாஸ்க் சந்தேகம் தான் இருந்தாலும் உங்களுக்காக செய் இருக்காங்கலான்னு பாருங்க
ஆமாத் தோழி நீங்க அந்த பொங்கல் பானையில இஞ்சி கொத்து மஞ்சள் இதெல்லாம் செய் கட்டிப்பீங்களா
ஆ கட்டுவோம் தோழி
அதேதான் அப்படிதான் செய்வாங்க அந்த பா நீங்க மண்பானையில வைப்பீங்களா சில்வர் பானையில வைப்பீங்களா
இல்ல நாங்க வந்து பித்தளை பான பொங்க பானனே தனியா எங்களுக்கு பொங்க ஒரு வரிசையோடு எங்களுக்கு கக்க அந்த பானையில தா வப்போ அந்த பானையில
அப்படிங்களா ஆ ஆனா பண்டைய மரபு படி பாத்தீங்கன்னா அந்த மண்பானையில தா வெக்கணு
ஆமா அதுதா மரபு ஆனா அது அப்டியே மாறி மாறி மாறி வந்துருச்சு
எங்க வீட்டுல எங்க அம்மா வீட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா ஆ சாமி ரூம்ல தா பொங்கல் வெப்பாங்க ஆ ஆனா அந்த மண் இப்பான சொல்றாங்க பாத்தீங்களா அந்த ரெண்டு பான அந்த கொழம்புக்குன்னு தனியா அந்த ஒரு க சட்டி வாங்கிப்பாங்க எல்லாமே வந்து மண்பானையில தா எங்க வீட்டுல செய்வாங்க பொங்கலு வெள்ள பொங்கலு அந்த கொழம்பு கதம்பம் கொழம்புன்னு சொல்லுவாங்கல்ல
ஆமா ஆமா
ஆ அந்த காய்கறி எல்லா போட்டு அந்த தனியா எல்லாமே மண்ச்சட்டியில தா எல்லாமே செய்வாங்க
அப்டிங்களா
கின்றதுக்கு வந்து அந்த ஆப்பன்னு சொல்லுவாங்கல
ஆமா ஆமா அந்த கொட்டாஞ்சில செய்வாங்க ஆமா ஆமா தோழி
ஆமா அது அதுதா எங்க அம்மா கின்றதுக்கு அததுதா யூஸ் பண்ணுவாங்க
ஓ ஓ
உம் நல்லா இருக்கு ஆனா எங்க வீட்டுல உள்ள பொங்கலோட எ மாமியார் வீட்டுல உள்ள பொங்கல் தா எனக்கு ரொம்ப புடிக்கு
ஏ தோழி அம்மா வீட்ட இப்டி சொல்லிட்டீங்க
எங்க அம்மா வெக்கிற பொங்கலோட நா யா யாரு கேட்டாலு நா சொல்லுவே எங்க பொங்கல்ல எங்க அத்தைய மிஞ்ச யாருமே இல்ல என்ன டேஸ்ட்டா அவங்க டேஸ்ட் யாருமே வராது மீதியெல்லா நா சொல்ல மாட்டே இந்த பொங்கல மட்டு நா சொல்லுவே ஏன்னா எங்க அத்த பொங்கல் மட்டும் சூப்பரா வெப்பாங்க
அப்படிங்களா செரி செரி ம்
ந்திரி நறையா போட்டு பாசி பருப்பெல்லா போட்டு கத்துக்கிட்டன் தோளி நானு அது மாரிதா செய்வேன்ப்பெல்லா இருந்தாலு அவங்க டேஸ்ட்டு எ கைப்பக்குவோ வரமாட்டேங்குது
அந்த அளவு எதிர்பாக்க முடியலனாலு ஓரளவாவது தொட்டு
ஓரளவுக்கு அவங்கள்ட கேட்டு கேட்டுதா நா நெறைய விஷய செஞ்சிருக் க அதே மாரி சாம்பார் அன்னைக் இ வைக்கிற சாம்பாரு அவ்ளோ அருமையா இருக்கு ஆனா அது மக்கியா நாள் எனக்கு அந்த வச்சு குடுத்தாங்கன்னா அது எனக்கு புடிக்காது நா அது அது என்னன்னே தெரியல அந்த பொங்கல் அன்னைக்கி வைக்கிறதா அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கு
அது சாமிக்கு படைக்கிறதுனாலயே என்னமோ அதுல தானா டேஸ்ட் ஏறிடும் போல தோழி
ஆமா எங்க வீட்டுல என்னா பண்ணுவாங்க எங்கம்மா கூட்டு மாரி பண்ணிடுவாங்க அது எனக்கு அவ்ளோதா புடிக்காது எங்க நா எங்கம்மாட்டயே சொல்லுவே எம்மா இங்க பாருமா அத்த சூப்பரா செஞ்சிருக்காங்க அது வந்து நீ மதியத்துக் ஏதாவது செஞ்சு ச சாத வச்சு அத இது பண்ணி கூட சாப்ட்டுக்கலா இந்த மாரிலா நல்லாவே இருக்காது நீங்க செய்யறது நல்லாவே இல்லைன் சொல்ட்டு வந்துருவே அந்த மாரி பண்டிகை நல்லா சூப்பராருக்கு எங்க வீட்ல
அப்டிங்ளா எங்க வீட்ல வந்து சாம்பார் வப்பாங்க தோழி ஆனா எங்க எ எங்க வீட்டுக்காரவங்களுக்கு சாம்பார் ஒத்துக்காது எங்க மாமாவுக்கு அதனால நாங்க என்ன பண்ணுவோம்னா சாம் சாம்பார்ல பருப்பு ல் போடுறது அவாய்ட் பண்ணுன்றதுக்காகவே குருமா ம் குருமா மாரி வைப்போ எப்படின்னா காய்கறில்லா வேக வச்சு அதுலக்கு அதுல தேங்கா சோம்பு அரைச்சு ஊத்தி
ஓ
கடுகு சோம்பு போட்டு அப்டியே தாளிச்சு விட்டு அது வேற மாரி ஒரு வாச சனையா இருக்கு வேற ஒரு மாதிரி இருக்கு கறிக்கொழம்பு வாச மாரி வரு
அப்டிங்களா நா இந்த தடவ நீங்க சொல்ற மாரி நானு செஞ்சு பாக்குறது தோழி
அ பருப்பு ஒத்துக்கலன்றதுனால அப்டியே நாங்க மாத்திக்கிட்டோ அத சாம்பாராவே இல்லாம இந்த மாரி வக்கவு அது இன்னு வேற மாரி டேஸ்டா இருக்கவு எல்லாரு விரும்பி சாப்ட ஆரம்முச்ட்டாங்
சேரி தோழி உங்கள்ட்ட பேசுனது நேரம் போனதே தெர்ல தோழி நன்றி தோழி நன்றி நன்றி மா